ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஹலோ கேக்குதா சிஸ்டர்
கேக்குது சிஸ்டர் ஆ சிஸ்டர் கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ என்ன பண்றீங்க என்ன எதோ சத்தல்லா கேக்குது ஆமா கொஞ்சம் பிஸி
அப்படியா
வாஷிங்மிஷின அமிக்கி விடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு தோ உங்களுக்கு கேக்கலையா
எனக்கு கேக்கலையே
ஓ எனக்கு ஆனா கேக்குது
செரி ஓகே ஓகே அப்புறம் சிஸ்டர் பிஸியா இருக்கீங்களா
ஆ பிஸியா இருந்த கொஞ்ச பிஸி ரொம்ப இல்ல கொஞ்சமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா சும்மாதா இருக்கே வீட்டுல
ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா
சாப்பிடாச்சு இல்ல இல்ல இனிமே தா லஞ்ச் சாப்பிடனு பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டாச்சு
ஓகே
என்னால
வீக்கெண்டல எதுவும் பிளான் இல்லையா
முன்னாடி எல்லாம் பிளான் போட்டு வெக்கிறதுல்ல இது ஞாபாகம் வருதோ சரினு போலாமா
என்ன இருக்கும் உங்க ஊர்ல பக்கத்துல சுத்தி பாக்குறதுக்குலா
பீச் இடமெல்லா இருக்கே பீச்சு கீச்சு நெறைய இடம் பீச்சு உங்க பக்கம்
இங்க பீச்சு மாலு பார்க்கு தேட்ரு
அதா சுத்தி சுத்தி இருக்கே
ஆமா சுத்தி சுத்தி அங்கதா போக வேண்டியது போன இடத்துக்கே தா போக வேண்டியதா இருக்கு
ஆ ஆ ஆ
புதுசா பெருசால எதுவும் இல்ல
நம்ம வெக்கேஷன் போனாதா நா ரெகுலரா ஸ்டால் போட்டு இருந்த
ஆமா இப்பல்லா அடிக்கடி நெறைய ஸ்டால் எல்லா இன்ஸ்டாவ பாத்துதா ஓடறாங்க
அத பத்துதா நானு சொல்றே ஆனா நல்லாத தா இருக்கு ஒன்ன ஒண்ணு ஒரு நல்லா தா இருக்கு
இது போட்ருக்காங்க அது போட்ருக்காங்கன்னு ஒரே ஓட்டமாதா இருக்கு ந நம்ம ஸ்டால் போட்டா இவங்களுக்கு அந்த ரீல்ஸ மாத்தி மாத்தி
அதனால அத பாத்து ரீல்ஸ் பாத்துட்டு அந்த அவ்ளவு கூட்டமா தானே இருக்கு கூட்டம் எல்லாமே இருக்கு மேடம்
ஆனா ரீல்ஸ்ல பாக்குற அளவுக்கு அந்த மார்ல்லாம் நம்ம நேர்ல போனா இருக்க மாட்டிகுது இல்ல
அதுதா ஆமா நம்ம ஏதா வாங்குவோம்னு மைண்ட் வெச்சுட்டு போவோ அது போல ரொம்ப சிறப்புலா இருக்கு இங்க போயா வந்தோ அப்டினு
ட்டு அந்த மாரிலா ஆனா இருக்க மாட்டிக்குது நானுமே நறைய எடத்துக்கு மாலுக்கல்லா இந்த மாரி போய் தா பாக்கற ஆனா அவங்க சொல்ற மாரியே இல்ல இவங்க திட்டிட்டே வருவாங்க ஆ உ அப்டியாக்கு இப்டியாக்குன்னியே இங்க என்ன இப்ப இப்டி அப்டிபாங்க
ம் அ அதுக்கு நம்ம என்ன பன்ன முடியு அக்காகு
ஆ எப்ப அந்த மாரிதா வீடியோ போடுறாங்க இதுக்குதா ஏமாறக்க கூடாதுன்னு சொல்றோ ஒன்னிய அப்டிம்பாங்க செர் செர் உடுங்க பாத்தாச்சுல்ல இனி பாத்துக்கலா ஆமா வந்ததுக்கு ஷீக்கு கபாபுன்னு சாப்ட்டுட்டு அப்டி திரும்ப ரிட்டுன்னு வந்துற மால்ல பெருசா எதுவு வாங்கறதெலா கெடயாது சொம்மா சு
இல்ல என்ன வாங்குற மாரி இருக்கு வாங்குற மாரி இருக்காது
ஆமா அணியாய ஒரு காஃபி குடிக்கணனு போனாலே ஒன் எயிட்டி ஒன் செவன்டின்ரானுங்க அங்க போய் என்னத்த குடிக்க
அதே காபி வீட்டுல குடிச்சா
அஹ அ ஏ இவுங்க சொல்லுவாஹ ஒரு அர லிட்ரு பால் பக்கட் முப்பது ரூவாய்க்கு வாங்குனாலே அஞ்சு பேர் குடிக்கலாமடி அப்டிமாங்க இருந்தாலு மால்பா மால்ல ஒக்காந்து குடிக்கணுல ஏசி எவ்ளோ ஷோவா ஒக்காந்து
ஆனா ஆமா அது அது ஒரு ஸ்டைலாவு இருக்கு டைம் பாஸ் ஆன மாரியு
ஆ வீட்ல வந்து நம்மளே அ இந்த நைட்டியும் போட்டுகுட்டு அது தேயிலயு இஞ்சியு தட்டி போட்டு நம்மளே அந்த க்ளாஸ்ல ஆத் தி குடிக்கணுல
ஓ நீங்களு இஞ்சி டீ லைகரா
ஆமா இஞ்சி டீ மோஸ்ட்லி வந்து மோஸ்ட்லி கடையாது எப்பவாது குடிக்கணு தோனுச்சு அப்டின்னா இஞ்சி ஏலக்காலா போட்டுதா டீ
இஞ்சி இல்லாம எனக்கு குடிக்கவே புடிக்காது அதுக் பதிலா காஃபியா குடிசுட் போயிடுவ
இஞ்சி இல்லாம டீ எறங்காது இஞ்சி அந்த ஏலக்கா வாசம் அ எல்லாமே இருக்கணு அங்க இருந்தாதா அந்த டீ உள்ள எறங்கு இல்லனா எறங்காது
செரி
நீங்க காஃபியா அந்த ப்ரூ காஃபிலா போடுவாங்களே அதுவா
இல்லல்ல டீ னா மோஸ்ட்டா இஞ்சிதா இஞ்சி இல்லனா டா அந்த மாதிரி பண்ணிகிடுவோ
ஓ சேர் செர் புள்ளைங்களெல்லா எங்க சத்தத்தயே காணோ
இருக்காங்க டிவி பாத்துட்ருக்காங்க
சேரி சேரி சேரி வேறென்ன சிஸ்ட் எதோ ஒர்க் பண்ணிட்ருக்கீங்ளா எனக்குதா ஃபோன்ல சவுண்ட் வருதா இல்ல எப்டின் தெரிலையே
இல்ல இல்ல இங்க எனக்கு ஒரு பீட் சவுன்டு இருக்கு ஒய்ஃபைல கொஞ்சொ ப்ராப்ளமார்க்கு அதுனால மெபி
ஆ அதுதான கேக்குறே எதோ சத்த வருது
ஸ்டக் ஆயிருந்து
ஒங்ககிட்ட இருந்தா வருது அப்டின்னு சொல்லிட்டு நா பாக்குறே வேலல்லா முடிஞ்சுதா
அ ஒர்க் முடின்ச்சு உங்கள்க்கு
ஆ ஓக்கு போயிட்டே இருக்கு வீட்டு வேல முடிஞ்சுது ஆஃபீஸ் வேல கொஞ்சொ அப்டியே போயிட்ருக்கு
ம்
ம் முடிஞ்சுரு இன்னைக்கு சாட்டர்டே அப்டிங்றனால கொஞ்சொ ஹெவியா இருக்காது சீக்ரொ முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழிய பாக்கணு
ம் நீங் ஷெட்யூல் பண்ணிட் கரெக்டா போங்க அப்றோ அங்க டைம் மையிண்ட் மாரிறாதிங்க
அதுதா ஒரு பிரச்சனையே இப்ப இப்டி சொல்றேனா அப்றோ இனி வெ வேற எ துனா இந்த மாரி அந்த மாரினு ஏதாச்சு சொல்லிருவே
ம்
அதுதா ஒரு பிரச்சனையே பாக்லா நம்ம ஒரு ப்ளான் பண்ணி வைக்கிறோ ஆனா அது என்னமோ நடக்குது எப்டின்ட்டு பாத்து முடிப்போ ஈவ்னிங் அப்றோ ஸ்னாக்ஸ்லா எதாச்சு லீவ்ல இருந்தா பண்ணுவீங்ளா இல்ல வெளில எதனாச்சு வாங்குவீங்ளா
இல்லப்பா மோஸ்ட்டா வெளிய வாங்கிகுறது ஃபுல் டே கிச்சன்லயேதா இருக்குறமார்
ஆ
இந்த அடிக்கிற வெயில்க்கு நமக்கு எங்க இருக்க முடியுது வேத்துதா ஊத்து
ஆமா கிச்சன வுட்டு எப்படா வெளில வரமாட்டோங்குது
ஆமா
குளுர் டைம்ல பாத்தர கழுவுறதுக்கு தண்ணில கைய வைக்க முடியமாட்டிக்கிது
இதுல்ல கழுவங்காட்டி வேத்து விடுவிற்து ஆயிறுது
சேரி சரி
சாப்ப தா போற வேற என்ன விஷயம்
ம் சொல்லுங்க சொல்
என்ன சிஸ்டர்
சொல்லுங்க அப்றோ வேற என்ன
ரொம்ப பிரேக் ஆவுற மாரி இருக்கு உங்க வாய்ஸு கிளியராவே இல்ல
இப்ப கிளியரா இருக்கா
ஆ இப்பதா க்ளியரா இருக்கு நீங்க எதோ ஃபோன வச்சுட்டு தூரமா போய் பேசுற மாரி ஃபீல் ஆவுது
அப்டியா இப்ப கரெக்ட்டா இருக்கா
ஆ இப்போ ஓகேவா இருக் க்கனா ம் அப்புறோ என்ன வேற என்ன விஷயங்களே எங்க சும்மா படுத்திருக்கீங்ளோ
அ சும்மா இந்த ஒய் ஃபை கிட்ட நின்டு பேசிட்டு இருக்கே இல்லன்னா அங்க போன கட் ஆயிடு அப்டின்னு
ஓ சேர் சேரி ஏ பக்கத்துல இருக்குற மாரி வச்சிருக்க வேண்டிதான நீங்க ஓரளவுக் டிஸ்டன்ஸ் வைப்பாங்க ஆ
ரூம்ல பே பால்கனி ரூம்ல தா இருக்கும் இருந்தாலும் கொஞ்சோ நவன்டு போனா கட் ஆயிடுது அ கொஞ்சோ நடுவுல சிம் மாத்னனா அதுலந்து ப்ராப்ளமா இருக்கு முன்னாடி இருந்த சிம் நல்லாதா இருந்துச்சி திரும்ப அது போனா த்ரீ மந்த்ஸ் ஆகு சொல்லிட்டாங்க செரி அதனால வெயிட் பண்ணிட்
சேர் சேரி மழையா அங்க
ம் நேத்து லா க்ளைமேட் பரவாயில்லை இன்னைக் பயங்கர வெயில்லால இருக்கு
ம் இங்க வெயில்லா தெரியல ஆ பரவாயில்ல இன்னைக் கொஞ்சோ
ம்
இங்கே ஆமா கொஞ்சோ பரவாயில்லாம தா இருக்கு நைட்டு கொஞ்சோ வெள்ல போம்போது லைட்டா மழை துளி வந்துச்சி அதுக்கப்புறோ அப்டியே நின்றுச்சி
ம் ம் ம்
என் ஃப்ரெண்டு தா ஃபோன் பண்ணா நாளைக்கி வா எங்கயாச்சி போவோ சண்டே
ஆவ்டின்ற
ஃப்ரெண்ஸ்ஸோட கெட் டு கெதரா
இல்ல இல்ல அவோ அவோங்க ஃபேமிலியோட நானு நா எ ஃபேமிலியோட சும்மா அப்டி வெளில போய்ட்டு வருவோ அப்டின்ட்டு ஆ எப்டின்னு தெரியல பாக்கணு ஃபோன் பண்ணா பண்ணிட்டு சொன்னா இந்த மாரி எப்டின்னு பிளான்
நாளைக் கெட் டு கெதர் மாரியா இல்ல சும்மா வெளிய போறீங்ளா
சும்மா வெளிலப் ஈவ்னிங்க்கு மேல தா போவோ போனா ஏதோ இந்த பிள்ளைங்களுக்கு வளாடுற மாரி போட்ருக்கானா செரி கூட்டு போயிட்டு வருவோ அவளுமே இந்த வாட்டி லீவுக்கு எங்கேய்மே அவளு போல எங்கனே தெரில ஏதோ ஏரியால்ல சொன்னா எங்கன்னு தெரியல பாக்கணு எங்கனு
ம் ம் ம் ஆள் போனாலே அங்க போனாலே வளாண்டுதா கடக்
இல்ல மா மார்
ம் ம்
வேறெதோ எங்கயோ
அங்கதா நெறையா ஃபன் சிட்டி எல்லா இருக்குல்ல
ப்ச் அது வந்து நம்ம தனியால பே பண்ண ஒரு ஆளுக்கே இப்ப எப்டி த்ரீ தௌசண்ட் ஃபை ஹண்டர்டு எடுத்துதா எ திரும்ப திரும்ப அதே வளையாட் த்ததா விளாடிட்டு இருந்து எல்லாத்துலயுமே அதேதா வச்சிருக்கா ஆ ஆமா வேற ஒன்னு பெருசாலா வந்து இல்ல அங்க
ஆமா
அதனாலதா செரி எனக்கு ஏதோ மால்ல அந்த அளவுக்கு எல்லா வந்து இதுவா இருந்த மாதிரி எல்லா இல்ல மாறி மாறி அந்த துப்பாக்கி சுடுறது தண்ணி அடிக்கிறது தா இருக்கு
ஆ ஆமா நம்ம விளையாடுற மாரி இல்ல கிட்ஸ் விளையாடுற மாரி அதுங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கு
ஆ அதுங்களுக்கு ஏதாவது இந்த காரை ஓட்டுறதுே அதுல பெரிய கொண்டாட்டமா இருக்கு போட்டு போட்டு போனை வாட்டி அப்படிதா போயிட்டு எவ்ளோ ஆறாயிரமா மூவாயிரத்தி எட்நூறு ரூபா் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு காட எடுத்தோ காட எடுத்துட்டுதா உகந்து வந்து விளையாட்டு இருந்துச்சு வேற எங்கேயே போலா அது உள்ளேயே தா இருந்திருக்கு அது கொஞ்சோ கடுப்பாயிடுச்சு அதுனால இனிமே மால்லலா போனா விளாட வைக்கிற மாதிர ல்லா ஐடியா இல்ல
எங்க ஃபீனெக்ஸ் மால் சொல்றீங்களா
பிக்ஸ் மால் இல்ல இங்க விஆர் மால் போனோ
வீஹார்ல ஓகே ரி சேரிங்க சிஸ்டர் பாருங்க அப்டிங்களா வேலைக்கு வக்கிறே பாய்